ஆ கேக்குதா
ஆஹ் கேக்குதே
உம் ம் என்ன பண்றீங்க
என்னா பண்றே சும்மாதா இருக்கே நீ என்னா பண்ற
நானா இப்பதா எந்திரிச்சோ இனிமே தா சாப்டுட்டு ட
உம்
அப்டியே வேலைய செய்ய வேண்டியதா
என்ன ஸ்பெஷல் இன்னைக்கி
ஒன்னும் இல்லை தோசை சாம்பார் சட்னி அங்க என்ன ஸ்பெஷல்
இங்கலா எந்த ஸ்பெஷலு இல்லடி சாப்பாடு சாம்பார் முருங்கக்கா சாம்பார் வச்சே
காலைலே சாப்பாடு சாம்பாரு டிஃபன்லா இல்ல
அது யாரு செய்யறது திருப்பி டிஃபன் செய்யணு அப்புறோ திருப்பி மதியோ சாப்பாடு செய்ணு திருப்பி நைட்டு சாப்பாடு ஃபுல் டே கிச்சன்லயே இருந்தா என்னா ஆவுறது
ஓ ரெண்டு வேல அப்டின்றதுனால ஒரே வேலையா முடிச்சாச்சு
ஆமா காலைல என்ன செய்றேனோ அதுதா மதியத்துக்கு சாப்ட்டுக்குவோ
உம் உம் எனக்கு ஆச தா அப்டியே செய்ய ஆனா என்னா பண்றது எங்க வீட்டுல யாரு காலைல சாப் பாடு சாப்ட மாட்டாங்க
உம்
வேற வழி இல்ல மார்னிங் டிஃபன் தா இட்லி தோச இல்ல பூரி பொங்கல் இதா மதியானோ சாப்பாடு உம்
நீங்கல்லா பெரியாளுமா செய்வீங்க நமக்கெல்லா அப்டில்லா அந்த அளவுக்குளா பொறுமல்ல அவ்ளோ செஞ்சி
அப்றோ வீட்ல இருக்கிறவங்க சாப்பிட்றாங்கன்னா அப்றோ ஒன்னு ஒண்ணு பாத்து பாத்து தானே செய்ய முடியு
உம் உம் உம்
வேற வழி இல்ல காலைய்ல சாப்பாடு செட்டே ஆகாது அதுவு இல்லாம காலையில அதுக்கு சீக்கிர எந்திரிக்கணு இப்போ எட்டு மணிக்கு வேலைக்கு போறாங்க எல்லாரு அப்டின்னா நம்ம ஒரு ஆறு மணிக் கீ இல்ல ஆரைக்கு எந்திச்சாதா சாப்பாடு சாம்பார் செய்ய முடியு இதுவே தோசனா அப்டி இல்ல ஒரு அரைந அரை மண்நேர முன்னாடி எந்திச்சாலே போது
ஓ நீங்க அப்டி சொல்றீங்க
ஆ இது முடிச்டா அப்றோ ஃப்ரீயா மதியத்துக்கு பொறுமையா எல்லா ப்ரிப்பேர் பண்ணி சமைச்சுக்கலால்ல மதியோ
உம் ஹும் பட் ஆநா அப்பில்லா இல்ல எங்க வீட்ல வந்து காலைய்ல இப்ப சாப்பாடு மதித்திக்கு சாப்பாடு எடுக் த்துட்டு போவாங்க அதனால சரி அப்றோ ரெண்டு வேலயா செஞ்ச நீ நீ வந்து மதியோ வந்து தனியா செய்வ மதியத்துக்குன்னு
ஆமா
அ எனக்கு அப்டி இல்ல காலெல அவங்க சாப்பாடு எடுத்துன்னு போயிடுவாங்ளா அதனால நா காலலயே செஞ்சாவ்ணு சாப்பாடுமே
உம் எனக்கந்த பிரச்சன இல்லல்ல இப்ப காலையில சாப்ட்டு போயிட்டாங்கன்னா மதிய சாப்ட வருவாங்கல்ல
உம்
அதனால மதியம் பொறுமையா ஒரு சாப்பாடு ஒரு சாம்பார் ஒரு பொரியல் அவ்ளோதா
ஆ அது நீ எப்ப வேணாலு செய்வ ஒருட் லெவன் ஓ க்ளாக் டுவெல்லோ க்ளாக் மேல
ஆ போது ஒரு மணிக்கு சா ஆ சொல்லு
பட் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து காலைலே எடுத்துனு போயிடுவாரு சாப்பாடு
ம்
ச அதனால நானு காலைலே செஞ்சாகணு
ஆமாம்மா ஆனா அந்த டைமுக்கு பாப்பா எந்திரிக்கிறதில்ல சமாளிச்சுட்டு சமச்சுட்றீங்க
ஆ எழுந்திரிச்சிருவா நா எந்ரிச்சுனா அவளுமே கூடயே எழுந்திரிச்சிருவா
அப்பற எப்டி இசா அவலையு வெச்சுக்கிட்டு சமைக்கவு செய்றது
சும்மா வெளில விட்டுட்டா அவபாட்டு ஒக்காந்து விளாடிட்ருப்பா அப்பற அவ்ங்க அப்பா இருக்காருல அவரு பாத்துப்பாரு
ஆ
அ நா அப்டியே சாப்பாடு வேலைய முடிச்சிருவே
ம் ம்
அப்பற சாப்பாடு வேலைய முடிச்ட்டு சாப்ட்டுட்டு அப்பற வந்து திருப்பி தூங்கிடுவா
ஆ ஆ நல்ல வேல
ஆமா அப்ற தூங்குனோன ஒரு லெவன் ஓ க்ளாக் அப்டி இந்த மாரி எழுந்திருப்பா
ம் ம் டெய்லியு இதே ரொட்டின் னா இல்ல சே ஆ இப்போ நீங்க காலைல சமைக்கும் போது ஒரு டைம் எந்திரிப்பா ஒரு டைம் எந்திரிக்க மாட்டா அப்டி இருக்குமா
இல்லல்ல அப்பிட்லா கெடையாது நா இந்த எடத்த பெட்ட விட்டு எழுந்திருச்சுனாலே அவளு பின்னாலே எழுந்திருச்சுருவா
ஆ நல்லா தெரியுது ஆனா பசங்களுக்கு நம்ம எந்திரிக்கிறோ தூங்குறோ அப்டிங்கிறது நல்லா தெரியுது
ஆமா கண்டிப்பா நல்லா தெரியுது அவளுக்கு நா எந்திரிச்ச ஒடனே அவ நா படுத்துட்ருந்தனா இது சாட்டர்டே சண்டேல அப்டி கெடையாது காலைல சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்திருக்கனுமே நாங்க எழுந்திரிக்கதே நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் தா எழுந்திரிப் போ பட் அவளு அப்பதா எழுந்திரிப்பா டென் ஓ கிளாக் தா எழுந்திரிப்பா அந்த சிக்ஸ் ஓ கிளாக்லா எழுந்திரிக்க மாட்
ங்கில்ல கூட அதனால அதா நம்ம படுத்துருந்தா படுத்திருப்பாங்க பக்கத்துல செவ்னேன்னு நம்ம எந்திரிச்ட்டா அவ்ங்களுக்கு தெரிஞ்சு போகு அத விட என்னன்னா இன்னு இந்த அ ஸ்கூல் போறப்ப வச்சுக்கோங்களே என்ன பண்ணுங்க என்ன பண்ணுவாங்கனா அந்த வி அ ஸ்கூல் போற அந்த ஃபைவ் டேஸ் மட்டு நல்லா காலைல தூங்குறது நம்ம எழுப்பி விட்டாலு அதே சாட்டர்டே சண்டேனா நமக்கு முன்னாடி சேரி சாட்டர்டே சண்டேவாச் சே நம்ம தூங்கலா அப்டின் நெனப்போ அன்னைக்கு தா இவ்ங்களுக்கு எப்டி தெரியுனே தெரியாது காலைல சீக் கிர எந்திரிச்சுருவாங்க நம்மளு தூங்க முடியாது
ஆமாம்மா அந்த மாரிதா எழுந்திரிப்பாங்க எல்லாருக்கு அதுங்களுக்கு தெரியுமோ என்னன் தெர்ல இதுதா சாட்டர்டே சண்டே நம்மளுக்கு ஸ் கூல் இல்ல அப்டின்றது அவ்ங்களுக்கு தெரியும் போல
அதா நம்ம விட அவ்ங்களுக்கு நல்லா தெரியுதாட்டுக்கு
ம்
அது மாதிரி இன்னொரு எம் அ இன்னொரு விஷ்ய எ பொண்ணு பண்ணுவா ஆ நம்ம இப்ப எங்கயாச்சு நாளைக்கி வெளிய போறோ அப்டின்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களே அப்பவு அன்னைக்கின் பாத்து டக்கு டக்குன்னு எந்தி ச்சீ க ஏ ரெடி ஆகறது எல்லா நடக்கு
அது நமக்கே அந்த மாரி தானே இருக்கு ஒரு எக்சைட்மெண்ட்டா இருக்குல்ல நம்ம வெள்ல போறோனாலே எனக்குலா தூக்கமே வராது அன்னைக்
அதா நம்ம என்னா இது பண்ணுவோனா என்ன எப்டி போறது என்ன எடுத்துட்டு போறது ப புள்ளைங்களுக்கு சாப்பாடு அப்டின் நம்ம யோசிப்போ அவுங்க அங்க போயிட்டு அங்க சுத்துறது வெளாட்றது என்ன வாங்கி சாப்பில்லா இந்த இந்த மைண்ட் தாட்டு தா ஃபுல்லா அவுங்களுக்கு
ஆமா
அனா நல்லா ஒரு அ நல்லாவே ஒரு எக்சைட்மென்ட் ஆயிடுவாங்க போலா போலா எக் சிக்கிரோ கெழம்பு ஆ சீக்கிர கெழம்பு சீக்கிர கெழம்பு அது மாதிரிதா எனி டைம்
ஆமா எனக்குமே அப்புடிதா இருக்கு எங்கயாவ்து போணுனா அந்த அன்னி ரெண்டு நாளைக்கு முன்னாடியில இருந்தே எனக் ஒரு ரொம்ப எக்சைட்மெண்ட்டா இருக்கு நாளைக்கி போறோனா இன்னைக்கி வந்து எனக்கு நைட்ல தூக்கமே வராது அவ்ளோ ஜாலியா இருக்கு
அ அதுல்லா எனக்கு இருந்துச்சு ஆ கல்யாணோ ஆகற்துக்கு முன்னாடி இருந்தது எப் போறம்னா என்ன ட்ரெஸ் போடலா எப்டி போலா எப்புடி எந்த இதுக் எந்த டிரெஸ்ஸுக்கு எத மேட்ச் பண்ணி போடலா அப்படின்ல்லா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறல்லா எல்லா மாறிடுச்சு எந்த ஒரு எக்சைட் மண்ட்டு இல்ல ஏன்னா எப்டி சொல்றது நம்ம கெளம்பறோதுன்ற தாண்டி வீட்டு வேலையெல்லா கரெக்டா முடிக்கணு அந்த வேல இருக் க்குது அ எல்லாம் பாத்து எடுத்து வைக்கணு அவ்ங்களுக்கு டிரெஸ்ஸு சாப்பாடு ஸ்நாக்ஸு அந்த மாரி எடுத்து வெக்கணு வீட்ல எல்லாத்தையு கரெக்டா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போணு பாத்திர கழுவணு வீடல்லா நீட் பண்ணி வச்ட்டு போனோ ஏன்னா திரும்ப வந்தோனா வேல இருக்கு எக்ஸ்ட்ரா அது நம்ளால முடியாது
ஆமா அப்புற இப்ப எங்கயாது வெள்ல போனா பாப்பாங்களுக்கு ரெடி பண்ணி அவ்ங்களுக்கு என்னெல்லா திங்ஸ் தேவையோ எல்லாத்தையு எடுத்து வெக்கணு அதுக்கே நமக்கு டைம் கரெக்டா இருக்கு நமக்கு கெளம்ப டைம் இருக்காது
ம் இப்ப பாப்பாக்கு ஒரு வயசு ஆவ போதுல்ல என்னென்ன சாப்பாட் டெல்லா வெளிய போரப்ப எட்த்துட்டு போவ
சாப்பாடு இது வரைக்கு நா வெள்ல போறாப்ல்லா எடுத்துட்டு போனது இல்ல அ ஒரு பாட்டில் தண்ணி மட்டு தா எடுத்துட்டு போவ நா அவ்ளோவா லாங்கங் ங்கெயு வெளில போன இல்லல அதனால பாப்பா ஒன் இயர் ஆகுறக்கு வரைக்கு நம்ம வெள்ல போக கூடாது அப்டின்றதுக்காக நாங்க போகாமலே இருக்கே சும்மா லைட்டா பக்கத்துல பக்கத்துல போவ போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துறப்ப சாப்பாடு குடுப் ல்ல நா ஹோட்டல்ல சாப்ட்டோனா அங்க கொஞ்சமா சாப் பாடு குடுப்பே மத்தபடி மில்க்கு தா ம் ஆமா
ஆ ஆ நல்லதுதா நானு அப்டிதா நெனச்
போறதில்ல
ஆ நானு அப்டிதா நெனைச்சே ஃபர்ஸ்ட்டு
என்னன்னு
இது மாதிரி பசங்களுக் கம்ஃபர்ட்டபிளா இருக்க இருக்கற மாரி எடத்துக்கு தா போணு கம்ஃபர்டபிளா இல்லன்னா போக கூடாது அப்டின்னு நெனச்ச அப்பறந்தா யோச்ச நம்ம ஒரு மாதிரி ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்லே அவங்கள வச்சிருந்தோனா அதுக்கே பழகிடுவாங்கல்ல எந்த ஒரு எங்க போனாலு ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டபிளா இருக்கணு மழ வெயில் எதையுமே அஸ்சப் பண்ணாம இருப்பாங்கல்ல
ஆமா
ஆ அதுக்குன்னு இப்பல்லா அதெல்லா பாக்குறது இல்ல வெயிலாவது மழையாவது போணுன்னா போயிடுவோ
ல இப்ப உங்க பாப்பாவுக்கு வ ஏஜ் ஆயிடுச்சு இல்ல அதனால பிரச்சன இல்ல நீங்க போயிடுவீங்க பாப்பாக்கு இப்ப எத்தன ஏஜ் ஆகுது
அவளுக்கு நால்ற
ம்
நா ஒரு ஒரு வயசு ஒரு வயசு த ஒன்ற வயசு ரெண்டு வயசுலே கூட்டிட்டு சுத்த ஆரம்பிச்சிட்ட நானு லாங் டிராவல் த்ரீ அவர்ஸ் பைக் க்ல போறது பஸ்ல போறது எல்லா ஸ்டார்ட் பண்ணியாச்சு
அப்டி எங்க சுத்துனீங்க
அப்டி இவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்ல்லா போவோ அப் அப்பற சும்மா ஏதாவது பக்கத்துல ஏதாவது குட்டி குட்டி ட்ரிப்பு அந்த மாதிரி ஆனா போறது எல்லாமே கம்ஃபர்ட்டபிளா இருக் இப்ப என்னன்னா இவ சாப்ட்டுக்க மாட்டா இந்த டிராவல் டைம்ல நல்லா சாப்ட்டுக்க மாட்டா
ஆமா பசங்களுக்கே கேட் டயர்டா இருக்கு அதுல வந்து நம்ம சாப்பாடு குடுத்தன்னா அவங்களுக்கு சாப்டறக்கு கஷ்டமாதா இரு
த மாரி கிராங்கியா இருப்பாங்க அது மட்டுந்தா கஷ்டமா இருக் கு மத்தபடில்லா ஓகே அப்பதா யோசிப்பே
பண்றதெல்லா கஷ்டமா ரொம்ப ஐயோ
ஆமா ஆமா அப்பதா யோசிப்பே சில பிள்ளங்களா சாப்ட்டுப்பாங்க ஃபஸ்ட்டு எதுன்னாய் என்ன இருக்குதோ ஸ்நாக்ஸோ இல்ல சாப்பாடோ ஹோட்டல் கூட்டு போனா கூட நல்லா சாப்ட்டுப்பாங்க சில புள்ளைங்க அந்த அப்டியே ஒரு மாரி இருந்தாங்கன்னா அப்டியே தா இருப்பாங்க சாப்பிடவே மாட் டாங்க ஆ ஃபுல்லா இந்த வெளையாட்றது சுத்துறது அதுல ஏர்றது இதுல ஏர்றது இந்த வேல தா செய்வாங்க வெளிய போனா
ஹ அப்ற சின்ன பிள்ளைங்கனாலே விளையாட்றதுக்கு தானே
ம் சாப்பணுன்ற எண்ணமே வராது ஆனா மத்ததுன்னா இந்த ஜூஸ்சு ஐஸ்கிரீமு இதெல்லா
ஏய் ஏ பாப்பா இப்ப தா ஒ ஒன் இயர் ஆக போது அந்த பாப்பாக்கே தெரியுது சாப்பாடு குடுத்தா சாப்பிட மாட்டேங்றா ஆனா இந்த ஜூஸ்சு ஐஸ்கிரீமு ஸ்வீட்டு பழோ
ஆ ஆ
மாரி ஏதாது குடுத்கதா நல்லா சாப்ட்றா எங்ளே சாப்ட விட மாட்றா அன்னைக்கி அப்டிதா மாம்பழ வாங்கிட்டு வந்து நாங்க சாப்ட்டுட்டு இருந்தோ அது சும்மா லைட்டா டேஸ்ட் வாய்ல வச்ட்டா அதுல இருந்து அவ நா சாப்ட்டுட்டு இருக்க எ வாய்கிட்ட எடுத்துட்டு வந்து வாய அவ வாய
ஆ ஆ
நா வேணுனு சாப்
ஆ ஆ ஆ கட் பண்ணி் குடுங்க இப்போ தோல் எடுத்துட்டு அத கட் குட்டி குட்டியா கட் பண்ணி ஒரு த பிளேட்ல போட்டு குடுத்தா சாப்டுவாங்க அவங்ளே
எங்க பிளேட்ல கொடுத்தா அப்டியே அந்த பிளேட் அப்டியே தள்ளி கவுத்துர்றா
ஆ அது கொஞ்ச கஷ்ட ஆமா வேஸ்ட் ஆயிரு நா நெறைய சாப்பாடு வேஸ்ட் பண்ணுவாங்க நம்ம என்ன பண்ணோனா சும்மா ஒரு ஒரு பீஸா இப்ப ஒண்ணு கொடுத்தா அத சாப்பிட்ணு அத சாப்ட்டதுக்கப்ற இன்னொன்னு அந்த மாதிரி ம் அந்த மாரி குடுத்தா கொஞ்சோ பரவால்ல
டேஸ்ட்டா இருந்தா நல்லா சாப்ட்றா அதுவே சாப்பாடுக்கு வாய தொறனா கூட வாய தொறக்க மாட்றா
சாப்பாடு சாப்பட்றதா கஷ்ட பிள்ளைங்களுக்கு
ஆமாப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு ச அவளுக்கு வாய் நல்லா டைட்டா கிளோஸ் பண்ணிக்கிறா
ஆமா ஆமா மூணு வேள இந்த பசங்களுக்கு சாப்பாடு ஊட்றதுக்கு முடியல
ம் ம்
நானு நானு அ பாப்பா வைத் துல இருக்கும் போது அப்டிதா இருக்கு எனக்கு சாப்பாட பாத்தா புடிக்கவே புடிக் காது அதே மாதிரி அவளுக்கு
பட் நால்லா ரொம்ப சாப்ட்டேபா எனக்கு சாப்டுனே இருக்கணுனு தோணு ஒரு நாளைக்கு க்கு நானு ஃபைவ் டேஸ் கிட்ட சாப்பிடுவே ஃபை
அ ஆ ஆ ஆ
நல்லா சாப்ட்டே
அந்த சாப்பாடு சாப்பறதுக்கு இன்னு அவ்ளுக்கு இன்னு கொஞ்ச நாளாகுனு நினைக்கிறே
சாப்பாடுலா எப்டி அ அப்ப மசிச்சு மிக்சில போட்டு அடிச்சு அப்டி ஊட்டி விடுவீங்ளா இல்ல அப்டியே ஆ நம்ம சாப்பற மாரியே குடுக்றதா
இல்ல இல்ல ஃபர்ஸ்ட்டு ஒரு சிக்ஸ்து மந்த்து செவன்த் மந்த் எயி்த் மந்த்தலா நானு மிக்சில போட்டு மஸ் சிதா கொடுத்தே அதுக்கப்றோ ஒரு நைன்து மந்த்து டென்து மந்த்து அப்புறோயெல்லா அப்டியவே கொடுக்க ஆருமிச்டே
ஆ